ஆ
நானா தமிழு எங்கருக்குது
இங்கெதா வீட்டாண்ட்ருக்க
வீட்டாண்டருக்குரியா
ஆ
இன்னா பண்ற
சும்மாதா இருக்குற வாயா எங்கனா போலா
எங் போலா
எள்நீரு குடிக்க போலா
என்ன இப்டி வா எந்தெட்த்துல
வேளாங்கண்ணி
வேளாங்கண்ணினா எங்கருக்கு
அவ்ங்க மர வச்சிருக்காங்கள
ம் ஏய் மரலா வச்சிருந்தாங்கள ஏழு மரலா வச்சுருக்குடா
இங்கேரு அவ்ங்களுக்கு மர இல்லயா பக்கத்துலருந்து எங்கன்னா போலா
சேரி நீ இன்னா இப் மேக்ஸு கிளாஸ் வொர்க்கு முட்ச்சியா இல்லையா
நானா பதினெட்டு சம்ல பத்து சம் முட்ச்சே
ஆ மீதி எட் சம்மு
மத்த எட்டு எழ்தனு
ஆ
ம் மத்த எட்டுமே கிராஃபு பதுனெட்டு ச இது பத்து சம்மே சின்ன சின்ன சம்மு தான்டா
ஆ ஆ
எட்டு சம் மட்டு ஃபுல்லாவே கிராஃபு
ஆ
அதுதான் செரி கிராஃப் நோட்ல எழ்திகிலாமா இல் லனா இதுலே எதில்லாமானுக்கிறே கிராஃப் நோட் ஒன்னு இருக்கு
ஆ ஆ
போன வர்ஷ நோட்டு
இப்ப அது கிராஃப் சம்மா கிராஃப் சம்ஸா அது
கிராஃப்ஸ் நோட்ல போட்றதில்லடா நோட்லே போட்ணு கிளாஸ் ஒர்க்லே அந்த மாரி எட்டு சம்மு
ஆ ஆ
அது வந்து செரி கிராஃப் நோட்லனா ஈஸியா இருக்கு
ஆமா
சர் சர்ன்னு போட்டுல்லா
அது உண்மதா ஆனா எல்லாரு நோட்ல தானே போட்டு வச்சுக்குறாங்க நோட்லேப் போட்றே அது அதுக்குன்னு ஒரு ரஃப்ல இது வர்த்து பாக்கணு
அதா சேரி கிராஃப் நோட்லனா ஈஸியா இருக்குடா சர் சர்ன்னு முட்ச்சிற்லாடா
ஆ ஆ
ம்
செரினா இப்போ
நீ எப்ப அதப் போட்ற
நா எழுத மாட்டே இப்பத்திக்கி
ஏ
டே அவருன்னாடா கேட்க போறாரு என்ன கேட்டா சார் நான் உங்கள நோட்டு கேட்டே
ஆ
நீங்க தரலன் வேண்ணா வாங்கி தரலன்னு வேண்ணா
அ அ
ஆ
அ சரினா எளநீர் குடிக்கவா போலாமா வேனாமா
ஆ போலா
ம்‌ கே
ன்னா சொல்ற
ம் சரி போலா
ம்
பைக்கு
பைக்கி நா எத்துனு வரே
நீ எத்துன்னு வரியா
ஆ இல்ல நீதாத்தனுவா
எங்க வண்டியில பெட்ரோல் இல்ல
ஆ
உங்க வண்டிய
என் வண்டில கூடத பெட்ரோல் இல்ல ஆனால எத்துன்னு போயிட்டு வன்ட்டாங்க எங்கத்ல யாரோ போயிட்டு வன்ட்டுக்குது
ம் ம்
நா எத்தின்னு போன போயிட்டு தாகனு அது
ஏனா இப்ப சுசிக்கு ரெடி ஆயிட்ச்சு எங்க அண்ண வாடானா ப்போ வரமாட்றா
ஆ
எப்டி சாய்ங்கால போயிட்டு எத்துன்னு வந்தட்லாமா
நம்ப ரெண்டு பேரு போயி எத்துன்னு வந்துட்லாமா
ஆ
ஆ
போராட்டோ
எப் கன்ஃபார்மா
ஆ கன்ஃபார்ம் எங்க ஆயா வீட்ல ட்ராக்டர் கழுவிட்டு ஏய் ரெடி ஆயிச்சுட்ரா
பெட்ரோல் ஊத்தி எத்துனு வந்துணு
பெட்ரோல்ல கூட ஊத்தியாசி லைட் மட்டும் முன்னாடி நான் பா ஒரு பத்து நிமிஷம் அங்கயேன்னின்னு பாத்துனு வந்தனு
ஆ வாங்கிதன்ட்டியா லைட்லா
ஆஹ
ஆ
அப்டில்லன்னா அப்டியே குடுத்தா எத்தாந்துக்கலா டேய் அது பத் தானண்டா
அது நம்ம லைட் வாங்கி தனும நல்ல லைட் வாங்கி தரணமா அஸங்களே போட்டு தந்துருவாங்க அது ஒரு விஷய
ம்
எங்க அப்பா வண்டி ஒரு ரைட் போட்டந்தா ஒயிட் கலர் லைட்டு
ம்
அது நல்லா வேரியல்ற லைட்டா தாண்டே எரியு அது மாரி வாங்கி போட்றாத நல்லா வாங்கி போடு லைட்டு பல பலனு எரியணு அப்டியே
பழ பழன்னு எரியணுமா
தூக்கி ஏறி தூக்க அடிக்கிற மாரி எது பண்ணணு லைட்டு
தூக்கி எறிணுமா
லாங்ல அடிக்கும்ல லைட்டு கிட்டியே அடிக்க கூடாது
ஆ ஆ
அப்பு வண்டி கிட்டயே அடிக்குது அதாவது டிம்மா எரியுது லைட்டு
ஐபீமா ம்
அதுமாரி வாங்கி போட்ணு வேஸ்ட்டா வாங்கி போட்டே நானூறு ரூவா லைட்டு நா எங்க அப்பா வண்டி வாங்கி போட்ட லைட்டு
செருண்ணா நால்னணிக்கி முப்பதாந்தேதி
ஆ
ஆ போய்ட்லா
முப்பதாந்தேதி கன்ஃபாமா
கன்ஃபாம் தான்டா காந்தி நகரு
ஆ ஆ செரி போய்லா
ம்
ஆ டேய் என்து ஏ செருப்பு நைக் செருப்பான்னே
ம்
அதாவது தைக்குண்டா தமிழு எப்புற்றா போது பட்டாவரம் தம்பிக்க
எனக்கு தெரியாதுப்பா
நீ வரமாட்ட
வருவாறனே
எப்ப நா சொல்ல
அடுத்த மாசத்துல அப்ப அப்ப படிப்போம்ல
ஆ கட்டடிக்கும் போது போய்லா இல்லயா
ஆ
ஆ
ஆ பாத்துல்லா
மேல் முருலல்லா சொல்றாதே எதுவு
நன்ட்டு
அவனான்ட எதுவு சொல்லாத நம்ம ரெண்டே பேர் போய்லா
ம்
நா சொல்ற அவ படி ஆ அவர் படிக்கிற பையே எஸ் ஆர் ரம்ல சேத்து விட்டுருக்குறாங்கோ
ம்
ஒன்ன எதுவு கூப்டாத நம்ம பாட்னு நம்ம காம்லி கெளம்பில்லா
ம் சேரி
ம் ம்
ம்
என்னா சொல்டா
ம்
அதே மாரி பட்டாபுரம் பிஷ் மார்க்கெட் போனன்டா தீப் ஆ தீப் ப் பாக்கெட்டுக்கா போனல்ல அந்த எடத்துல தா இருந்தது பிஷ் மார்க்கெட்டு் வேல வாங்குற அவுங்க டீச்சரு வீடுதா அங்க
ஆ
அங்க போய் பாத்துட்டு வந்தே வேல வாங்குற டீச்சரு
வேல வாங்ற டீச்சர பாக்கலாமா இல்ல மீன் வாங்கப்
மீனு வாங்கணு வேல வாங்குற டீச்சரையு பாத்துணு வரணு அப்டியே
சாப்புட்ற மீன்ரா அது
டேய் சாப்புட்ற மீன் டா சாப்புட்ற மீனு பிஷ் மார்கெட்டு இருக்குதேன உள்ள
அதான்டா சாப்புட்ற மீன் வாங்கிக்கினு இங்க வரணுமா
ஆமா வே வேலவாங்குற மிஸ் வீடு அங்கதா இருக்குதா பக்கத்துல அவ்ன கூட்ன்ட்டு போயிட்டா அப்டி பாக்கணு பாக்கனு ங்கிற மிஸ்ஸவேரோ
ம்
டவுட்டு ஏதோ கேக்கணுமா
ம் ம்
அப்டியே கேட்டுகின்னே வரலா
ஆ
என்ன சொல்ற
அப் செருப் தைக்க வோணாம
சில்லா
ஆ ஆ செருப்பு தச்சிக்கின்னு மீன் வாங்கிக்கின்னு மிஸ்ஸு பாத்துன்னு வரணு ஆ நைட்டு் பத்தாயிடும்பல்தே
பத்ல ஆவாது நம்ம கால்லே கழ
ம் ம்
வந்துடலா மணிலா
ம்
ஆ
ம் செரி
உங்கண்ண என்னாதா பண்றா
எங்க அண்ணனா
ஆ
டிவி பாத்துங்கிறா
நேத்து நான் உங்க வீட்டான்ட வந்தனே வாங்க்ரதுகு என்னா பட பாத் பாத்திந்திங்க துரேந்திரா அந்த படம் பேரு
துரேந்தர்
துரேந்திர்ரா
துரேந்தர் இல்லடா துரந்தர்
டே அதாண்டா பாத்து பாத்து எத்தினி வார்ட்டிடா பாப்பீங்க
துரேந்தர் பாத்த படமா
பாத்துட்டுமே நம்ப
நா பாகல்ல
நீ பாகலையா அதனால பாத்திந்தீங்களா
நீ பாத்திடியா
நான்தா பாத்துந்தே
துரேந்தர் டூ பாத்துட்டியா
துரேந்தர் டூ பாக்கல துரேந்தர் தா பாத்தே
டூ போய்ட்டு பாரு
நல்லாக்தா
இரத்த இரனங்களமா இருக்கு
அப்டின்றியா
ம்
பாகறே
செரியான பட டா எட வெப்பாங்க பாத்தியா குண்டு
ஆம்மா
அத எத்து தலையே அச்சு ஒடிப்பா
ப்பா பட நல்ல படந்தா ஏங்கனேச தேட்ருல வேர இந்தப் இந்த படம் போட்டுக்கிறான்டா கருப்பு பட வேற எந்த படமு மாத்த மாட்றான்டா
நா பாத்துட்டே
நானே பாத்துட்டன்டா கருப்பு படம்
உம் பிளாஸ்ட்டு பாத்துட்டியா
பிளாஸ்ட் ஹ பாத்துட்டே சூப்பரா இருக்குது பிளாஸ்ட்டு சூப்பரா இக்குது
ம்
க்ஷன்
ம் ம்
மூணு பேருமே கராத்தே நாலு பேர் கராத்தே
ம்
பைட் நா பைட் அதா பைட்
ம் வில்லகூட கராத்தே
வில்லனு கராத்தே
ஆம்மா
செம்மையா நாலு பேர அச்சா ஆனா நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள அச்சுட்டாங்க
ஆ
ம்
அவங்க தம்பிதாண்டா சேரியான கராத்த மாஸ்டரு
ஆ தம்பி லாஸ்ட் சீன்ல வந்தா பாரு
ம் ம்
வந்து அடிகரா எளாரயு
மெயின் வில்லன் வேஸ்ட்டு
வேஸ்ட் ஆ அவ சும்மா சேத்துட்டா
ஆ தாடி வுட்டுனுருப்பானே
தாடி வுட்டுங்காரா வருண் வருண் அவ சாரிட்ட பேரு கூட வருண்னு வந்துது ஆ நம்ம கிளாஸ் வருண் நெனச்சுக்காத நீ
ம் ம்
வருண் தேவர்னு வந்துது வருண் தயாலன் வருண் தயாலன்
ம்
வேஸ்ட்
ம்
வில்லனா அவனெல்லா ஆ
வேஷ்டு
ஆயிரம் கோடி ஒரே டிரக்குல
ம்
சீனா
ஆ துரந்தர்ல எவ்ளோ
துரேந்திரல அது பாட்டின இருக்கு தெரியல துரேந்திரி பா வந்துட்டே
மறந்துடியா பாரு போயிட்டு சரியான படம்
பாக்கற துரந்தர்தா பாக்கணும் டூரிஸ்ட் பேமிலி பாத்தியா
உம் ம்
சுப்பரா இருக்கு டூரிஸ்ட் பேமிலி
ம் ம்
ம்
செரினா எழநீர்
போலா லிரி
அட்த்த மாசத்ல
அட்த்த மாசத்ல பாக்லா எங்கனா போலா
ம்
இன்னா சொல்ற
ம் எங்க அண்ண முப்பத்தி ஒன் லீவ் போட்ர சொன்னா
ஏ
லீவ் போட்ரு ஆனா
எதுக்கெல்லா சொல்லியா
ம் ஹூ
முப்பத் ஒன்னா அன்னைக்கி முப்பத்த ஒன்னா திங்கெழமியா
ஆ திங்ககெழம
யான்
பர்த்டே இல்ல லீவ் போட்ரு
டேய் டேய் டேய் டேய் வாடா கமுன்னு
ம்
எவனான்ட இப்பெல்லா காமிக்க வேணா கம்முனு கெளம்பி வந்துரோ நம்போ
ம்
யாரண்ட சொல்லாத
வெளிய போய்லா எங்கனா
நம்போ போய்லா வெளிய போய்லா
கிளாஸ்ல எல்லாரு தெருண்டா
தெரியுன்டா தெரியிட்டு எதுவு இல்ல நா சொல்ற நீ
இன்னா
சேரி சேரி
இட்லா இல்றா என்னான்ட காசே இல்லன் சொல்றா சும்மா நம்போ வெளிய எங்கனா போய்ட்லா
ம் செரி பாய் டா
செரி பாய்